ஹலோ
ஆ
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா ஆ நல்லா இருக்கீங்ளா வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா ம்ம் செரிங்ங இன்னைக்கு தலைப்பு வந்து நம்ம வந்து என்ன பேசலானா சுற்றுலாவ பத்தி பேசலா அதாவ்து தோழிகளோட போறது நல்லா இருக்குமா இல்ல குடும்பத்தோட போறது நல்லா இருக்குமா அப்டிங்கிறது
ஆ
நம்ம குடும்பத்தோட போறத பத்தி பேசுவோ
ஆ செரி
உம் அதாவது எல்லா குடும்பத்லையுமே வந்து தனித்தனியா போவாங்க நம்ப வந்து ஒரு நாள் என்ன பண்ணணு எல் லாரு பேசிகிட்டு ஒரே குடும்பமா இப்ப ஒரு அஞ்சு குடும்போ இருக்குனு வச்சுக்கோங்களே அஞ்சு குடும்பத்துல உள்ளவங்க அஞ்சு அஞ்சு பேர் வந்தாங்கனாவே அது ஒரு இருவத்தஞ்சு பேர் வருவாங்க அந்த இருவத்தஞ்சு பேருமே நம் நம்ம ஒரு வேன புடுச்சு போறோனு வச்சுகோங்க அப்ப நம்ம வந்து அந்த காலத்துல வந்து இந்த புளியோதரை கட்டி கொண்டுட்டு போவோமா அது மாரி புளியோதர கொழந்தைங்கல்லா வந்தாங்கனா அவுங்களுக் உள்ள தின்பண்டங்கள் அது இதெல்லா நம்ம கொண்டுட்டு போவோ தண்ணியில இருந்து எல்லாமே கொண்டு போவோ அப்ப போற வழியில நம்ளுக் அங்க அங்கங்க ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொன்னு கெடைக்கு அதெல்லா நம்ம சாப்டுவோ வாங்கி யி ரொம்ப ஆசப்பட்டு எல்லா செஞ்சு அங்கே வாங்கி சாப்டுவோ எந்தந்த எடத்துல வண்டி நிக்கிதோ அந்த எடத்துலலா வந்து நம்ம உணவு எடுத்து வச்சு சாப்புல்லா சுத்தி பாக்கலா கோயிலுங்களுக்கு போலா இந்த மாரில்லா வந் ந்து அதாவது ஒரு கூட்டு குடும்பமா சுற்றுலா போனா ரொம்ப நல்லா இருக்கூ ஆ ஒவ்வொருத்தரு ஒவ்வொருன்னு ஒவ்வொரு வீட்ல இருந்து கொண்டு வருவாங்க அப்ப அதெல்லா நம்ம வந்து பகிர்ந்து சாப்டும் போது சந்தோஷ்மா இருக்கும்லயா அஹ அது மாரி உங்க லைஃபு வாழ்க்கைல அந்த மாரி இருக் இருக்குதுங்ளா அத பத்தி கொஞ்ச சொல்லுங்களே எந்தெந்த ஊருகெல்லா போனீங்க அனுபவங்கள சொல்லுங்க பாப்போம் இப்ப சமீபத்துல வந்து திருநெல்வேலி போனோங்க நாங்க எங்க ஊர்ல நாங்க போனோ அதாவது ஒரு அக்கா தங்கச்சி ஒரு நாலு குடும்போங்க நாங்க எல்லாரும் போனோ அப்ப போம்போது இட்லி க கட்டிட்டு போனோ ஒரு ப் நாங்க வந்து பு அத் அதாவது பாதிராத்திரில போனும்போது ஒரு பன்னெண்டு மணிக்கி போனோ ஆறு மணிக்கு ஒரு எடத்துல நாங்க நின்னோ நிக்கும்போது எங்களுக்கு பசி எடுத்துருச்சு அங்கங் டீ காப்பி இதெல்லா குடுச்சோந்தா இருந்தாலு ஆறு ஏழு மணிக்கு பசிக்கும் போது ஒரு ஊர்ல நின்னு அந்த இட்லிய சாப் சாப்ட்டோங்க ரொம்ப ஒரப்பாதா இருந்துச்சு பரவாயில்லன்னு நாங்க எல்லா சாப்ட்டோ பசனுங்க வீட்டுக்காரு பிள்ளைங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்ட்டோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்ப அங்கங்க இந்த வட இதெல்லா விக் க்கு பாருங்க அதையு வாங்கி சாப்ட்டோம்மா இத விட அதையு சேக்கும்போது ரொம்ப சூப்பராவே இருந்துச்சுங்க அது அதுக்கப்றோ போயி இன்னொரு எடத்துல போய்ட்டு கொஞ்ச நேரோ ஆய்ட்ச்சு தூரோ போனோனே எல்லாரு எறங்கி டீ காஃபி எல்லா குடிச்சோ அப்ப ஸ்நாக்ஸ் வே வ தமிழ்லயே சொல்றே இந்த இனிப்பு பண்டங்கல்லா வித்தாங்க அத தெல்லா வாங்கி சாப்ட்டோ அப்றோ கொஞ்சோ தூரோ போனோனே மணி ப கரெக்டா ஒரு ஒம்போது மணி ஆய்ட்ச்சு நாங்க இங்க து இதுல திருச்சிலருந்து திருநெல்வேலி போறப்ப ஒம்போது மணி ஆய்டுச்சு அப்ப அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருந்துச்சுங்க அந்த நீர்வீழ்ச்சில போயி எல்லாரு செம்ம சந்தோஷமா குளிச்சோ பாத்துக்கோங்க புள்ளைங்க அ நாங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி ஏ அண்ணே தம்பி எல்லாருமே நல்லா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு அ அங்க ஒரு எடோ கெடச்சு துணிமா த்திட்டு அப்டியே போயி அங்க ஒரு சிவன் கோயில் இருன்ச்சுங்க பாக்கவே ரொம்ப பிரம்மாண்டமாருந்தது அந்த கோயில்ல போயி எல்லாரு சாமிய‌ கும்டுட்டு அதுக்கப்றோ வந்து ஒரு டீக்கடைல டீய குடிச்சுட்டு இதெல்லா உண்மயால்மே அ ரசிக்கணு ரொம்ப அதாவது நம்ம குடும்பத்தோட போனா எப்டிலா நம்ம இருக்கணு அப்டிங்கிறது அப்றமேட் டீ எல்லா குடிச்சுட்டு அது அதே வண்டில ஏறி நாங்க போயி எந்த எடத்த சுத்தி பாக்கணுமோ அங்கல்லா சுத்தி பாத்தோ ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்றோ மதிய உணவு வந்துச்சா நாங்க எல்லாரு சேந்து சாப்ட்டோ சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ அங்க அப்டியே இளைப்பாறிட்டு திருப்பி சாயந்தரோ ஆயிட்ச்சு ஒரு டீய குடிச்சுட்டு திருப்பி வண்டில அப்டியே வந்தோ ஒவ்வொரு எடமா வர வர வர ஒவ்வொரு எடத்தையா பாக்க பாக்க ரொம்ப ஆனந்தமா இருந்தது எங்களுக்கு இது எங்க வா என்னோட இதுல ஒரு அனுபவோங்க தோழி உங்க இதுல ஒரு அனுபவங்கள் இருக்கா
நாங்க அது மாரி ஆல்ரெடி போய்ருக்கோங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏழு குடும்போ போனோ தீங்களா அ ஏழு குடும்பங்கள் எல்லா போனோ அ நம்ம பிள்ளைங்களு ஆ வீட்ல அவுங்க வீட்ல அவங்கவுங்க வீட்ல கணவர்மார்கள்ல்லா யாரு வர்ல எல்லாம் பெண்களு அவுங்க அவுங்க வீட்டு கொழந்தைங்களுமா தா எல்லாரும் போனோ ஒரு மூண் நாலு நாள் டூ இதா இருக்கு சுற்றுலா கொடைக்கானல் எல்லாம் முழுவது‌ ஃபுல்லா எல்லாமே சுத் தி பாத்தோ நல்லாவே என்ஜாய் பண்ணோ அது எப்டின்னா அந்த மகளிர் குழு லலா லோன் வாங்கிட்டு இப்பெல்லா வீட்ல எல்லா பாத்தா அவங்கவுங்க வேலருக்கு அது
ம்
அப்பாக்கள் இப்ப கொழந்தைங்க எல்லா ஆசப்பட்டு கூப்ட்டு அப்பாக்கள்ல்லா வரமாட்டோன்ட்டாங்க செரி பிள்ளைங்க ஆசப்பட்றாங்களேன்னு நாங்களே எல்லா ரெடி பண்ணி வீட்ல சாப்பாடு நீங்க சொன்ன மாரி வீட்லயே எல்லா சாப்பாடெல்லா ஏ சாப்பாடு சப்பாத்தி இட்லினு இந்த மாரி எடுத்துக்கிட்டோ அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதில்லயா ஒரு நாள் தா அப்றமா மத்ததெல்லா சாப்ட்டுக்கிட்டோ அ நல்லா கொடைக்கானல்ல இந்த குணாப்பாற நெறைய இடங்கள் தேவாலயம் அப்றோ ஷூட்டிங் அந்த இது மாரி இருக் க்குறது அப்றோ முயல் ஆடு வளக்குறது ஆ அந்த மாரியல்லா போய் நெறைய கொஞ்ச தூரமா இருந்தாலு போய் எல்லாமே நா நாலாச்சேன் சொல்லி எல்லாரு சுத்தி பாத்தோ ரொம்ப நல்ல அ அனுபவுச்சோ நெறைய எடங்கல்லா அது நாலு நாளு எதா இருந்தாலு சுற்றுலா சுற்றுலா தலொ அதுக்கு தகுந்தாப்ல நல்ல நிறைவா மனசுக்கு நிறைவா இருந்தது பிள்ளைங்களு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நெறையா புகைப்படோ எடுத்துக்கிட்டு எல்லா இன்னமு அதல்லாம நெனச்சு பாத்தா அது அதுக்கப்பறோ நாங்க போனமா என்னாங்குறது கூட தெரியல அப்ப கோயிலு இந்த மாரி தா வீட்ல ல கணவர்லா கூட்டிட் போய்ருக்காங்க வந்துருக்காங்க இது இந்த மாரி சுற்றுலான் நாங்க போனது அதுதா பெரிய அனுபவோ எங்களுக்கு அது ஒன்னு அதுக்கப்பறோ பாத்தீங்னா ஒரு சின்ன கொழந்தைங்களா இருக்கேலே எங்க புள்ளைங்கல்லா இப்ப கல்யாண ஆகி கொழந்த பொறந்திற்ச்சா ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன கொழந்தைங்களா இருக்கேல அ கொஞ்சோ தெருவுல்ல அதாவது ஊருக்குள்ள ஒரு டூரு ஒரு அண்ண புடுச்சு கூட்டிட் போகு ஊட்டி அ கன்யாகுமரி இந்த மாரி கேரளா வரைக்கு போய்ட்டு அங்க போய்ருக்கோ சுற்றுலான் பாத்தோம்னா நெறைய பாக்க வேண்டிய எடன்னா நெறைய இருக்குது அது இப்ப உலகம் ஃபுல்லான் சொல்றத விட தமிழ்நாட்லயு இருக்குது இந்தியாக்குள்ளயு இருக்கு ஆனா நம்ம பொருளாதாரத்துக்காக இ சரி இப்போதக்கி இங்க பாக்குறதோட சரி அதுக்கப்பறோன்னா அதல்லா கனவு தா ந அதல்லா நிறைவேறுமா என்னா னு கூட தெர்ல எ தங்கச்சி புள்ளைங்கல்லா கூட இதுல தாங்க சிங்கப்பூர்ல போகலானு ஒரு ஐடியால இருக்காங்க சொல்லிருக்காங்க பாக் ப்போம் அதும் பொருளாதாரோ இதுதா அ சுற்றுலான்னு எடுத்துக்குட்டோம்னா நெறைய இருக்குங்க கோயிலு இதூ இருக்குது ஆ நெறைய பாக்க வேண்டிய எடோ நெறைய இருக்குது அதுல நாங்க திருச்சிங்கிறதுனால திருச்சிய சுத்தி நெறைய கோயில்ருக்கு அதுவே இன்ன சில கோயில்லா நாங்களே இன்னும் பாக்க முடியாம இருக்கோ அப்பறோ அந்த கும்பகோணோ சைடு பாத்
கோயில்ல பழனி போயிருக்கீங்களா மே த தோழி
ஆ க பழனி போய்ருக்கோ ஆமா பழனி இப்ப ஒரு ஒரு ரெண்டு மாசமா மூணு மாசொ இருக்கு போய்ட்டு வந்தோ நல்லா இருந்தது சின்ன புள்ளேல எங்க அப்பா இருக்கேல எங்க ஃபே குடும் ம்பத்தோட போனது தா அதுக்கப்பறோ நா ரெண்டு மாசோ முன்னாடி போனது தா ரொம்ப வருஷத்துக்கு அப்றம் இப்போ போனே அம்பது வருஷோங் கழுச்சு ஏ வயசுக்கு அதுக்கப்பறோனா நாப்பத்தஞ்சு வருஷோ கழுச்சு போய்ருக் கேன்னு வச்சுக்கோங்லே நல்லா நெறையா நெறைய மாற்றங்கள் நா அப்ப பாத்ததுக்கு இப்பல்லா பாத்தீங்கன்னா கோயில்ல அவ்ளோ ம் இதா இருக்குது எப்டி சொல்றது ம் ம் முன்னேறி இருக்குதுன் சொல்லா பாத்தீங்கன்னா அந்த காரு என்னா கூட்டிட் போறதுக்கு பஸ்ஸுக விட ட அந்த ஒரு கார் போட்ருக்கா அது என்னா கரண்ட்ல எலக்ட்ரிக்ல கொண்டு போறது அந் அந்த மாரி கார்ல போறது நடக்கலா செரமப்பட தேவை இல்ல அது மாரி மேல போறதுக்கு வயசானவுங் முடியாதவுங்களுகல்லா அந்த இதுல போற மாரி அந்த இது ரோப்காரு வச்சுருக்காங்க அ ஏறி போற அவுங்களு நெறையா போறாங்க நாங்க எங்களால ஏறி போக நேரமு இல்ல டைமு இல்ல அதுனால ல நாங்க கீழ நின்னு அடிவாரத்துல நின்னு சாமி கும்டுட்டு பாத்துட்டு வந்தோ அந்த பழய பஞ்சாமிர்தமலா வாங்கி சாப்ட்டோ ஆ அதுவும் போனா ஒரு கனகம்பட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அது நல்ல சொன்னாங்க நானு வேண்டிட் வந்தே இப்ப அந்த வேண்டுன விஷயங்களு எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சுருக்கு அது எனக்கு குறிப்பா எனக்கு என்னோட பையனுக்கு வேண்டிட்டு வந்தே அதும் முடிஞ்சிருக்கு நல்ல சக்தி வாய்ந்ததுதா கனகம்பட்டின்னு சொல்லிட்டு அழு அலுக்கு முட்டைசாமியாருன்னு சொல்லுவாங்க அது இப்ப அந்த அரிசி வாங்கி குடுத்துட்டு வேண்டிட்டு வரணும் பழனிக்கு போற வேண்டிய வேலைய எல்லாம் நிறைய இருக்குது இப்போ கல்யாண வேலை ஒண்ணு முடிஞ்சிருக்கு அதனால கண்டிப்பா போய் அந்த நிறைவேத்தணும் அந்த இத பரிகாரத்தை அது மாதிரி பழனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அனுபவதா
வேற எதுவும் சுற்றுலா நீங்க போனீங்களா
போயிருக்கோ தோழி இந்த வேளாங்கண்ணி எல்லாம் போனோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எங்களுக் க்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆ பிள்ளைங்க எல்லாம் வந்து இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு கோயில் அது ரொம்ப நாளு வேண்டிருந்தோ அதெல்லாம் போயி முடி காணிக்கை குடுத்துட்டு அப்படியே பழைய கோயிலு புது கோயில்னு எல்லாத்தையும் பாத்துட்டு அங்க உள்ள பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு சொன்ன மாதிரி இந்த புளியோதிரையை கட்டிட்டு போனோ வேண அங்கங்க நிப்பாட்டி சாப்பிடுறது மீன் வாங்கி கடல்ல சுத்தி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந் துச்சு கடல்ல போய் எல்லா பிள்ளைங்க எல்லாம் ஆடுனாங்க ஜாலியா இருந்தாங்க அப்புறம் அங்க இருந்து மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லா இது மாதிரி நிறைய இடங்களல போணும்னு ஆசை கூடிய விரைவில் சிங்கப்பூர் கண்டிப்பா போகணும் நாங்க நினைச் ச்சிட்டு இருக்கோ அதுவும் நடந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது தோழி
ம்.
சீக்கிரத்துல நடக்கணும் உம்.
கண்டிப்பா உங்கள் ஆசை நிறைவேறும்.
அந்த இதுல மணி எவ்வளவு நேரம் நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்கன்னு பாருங்க தோழி எனக்கு பாக்கணும் நீங்க பாருங்க
ஆ பத் பத்து நிமிஷம்
பதினஞ்சு நிமிஷம் பேசணும் பத்து நிமிஷம் பேசணும்னு தோழி நம்ம பதினஞ்சு நிமிஷம் பேசனோம்னா இனகொஞ்ச டைம் பேசலாம்
ம்.
பாருங்கள்.
வேற எந்த டூர் எல்லாம் சாரி சுற்றுலா எல்லாம் போயிருக்கீங்க கோயலாம் போயிருக்கீங்க கொஞ்ச ஓபன் ஆகல கொஞ்சம் இருங்க
நிறையா பேயிருக்கோ தோழி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இது அரியலூர் பக்கத்துல ஒரு தஞ்சாவூர் மாதிரிய ஒரு கோயில் இருக்கு ஆ அந்த கோயிலுக்கு போனோ அப்புறம் அறுபதா கல்யாணம் நடந்து எங்க ஆ அங்க போனோ என்னமோ தெரியல தோழி இந்த வருஷமே நாங்க வந்து சிவன் கோயில தான் பாத்திருக்கறோ சிவா சிவானுப்ப போயிட்டு இருக்கறோனு நினைக்கிறேன் தோழி அறுபது வயசுல நாங்க போறத இப்ப இந்த வய யே போயிட்டு இருக்கிறோ அதுவும் மனசுக்கு நிம்மதியாதா இருக்குது. அறுவதா கல்யாண நடந்